ஹலோ
ஆ கேக்குதா
ம் கேக்குதே
ம் என்ன பண்றீங்க
நானா வீட கிளீன் பண்லான்ட்டு பண்ணிட்ருக்கே
ம்
ம் அதான் நான் துணி தோச்சேன்னு சொன்னேல நைட்டு அதெல்லா இப்பதா எடுத்து மடிச்சி அடுக்குறே
சேரி சேரி சாப்ட்டியா
நானா இல்ல சாப்புட்ணு தாத்தா இன்னிக்கு ஓட்டல வாங் சாப்பாடு செய்வேன்டா ஓட்டல்ல வாங்கிக்கோ அப்டி சொல்ட்டார் நானு சாப்பாடு செய்ல
அ
வாங்கின் வந்து நா வேணான்னு சொல்ட்டே சாப்பாடு இருந்தாலு அவரு வாங்கின் வந்து சாப்பாடு வைக்கிறே சாப்டு அப்டி சொல்ட்டு வச்ட்டாரு சாப்டுங்க ம்
என்ன சாப்பாடு
கடையில தா அந்த வொயிட் ரைஸ்
ஆ
ம்
சேரி சேரி
ம் ஆஸ் ஷீஷ்வல் இன்னிக்கு ப்ரஷ் கூட தேக்காம தா உக்காந்துருக்கா வேல பண்ணீங்கே
ம்
ப
வெறுப்பா இருக்குங்க
ஆமா
ம்
சேர் சாப்ட்டாச்சா
நானா இல்ல
எக்ஸ்பெக்ட் பண்ணவேல்ல ஐ டி ல இப்டி வருன்ட்டு
அ நானே எக்ஸ்பெக்ட் பண்ல நீங்க கேட்டோனே செரி எதோ கம்மியான அமௌண்ட்லா வந்துருக்கு சொல்ட்டு போய் பாத்தா அவ்ளோ தா ஷாக்கு
டு ஹண்ட்ரட்டா
எப்போமே நம் அ இல்ல நம்ளுக்கு எப்பவுமே எவ்ளோ வரு ஒரு சவன் அப்டிதா வரு இல்ல
என்ன செவ்வன்
மினிமம் நம்ப இல்ல நம்ப கால்ஸ் பேசி ஏங்க நம்மளுக்கு வர கேஷ் எவ்ளோ வரு மினிமம் செவன் எயிட் தா பாத்துருக்கோ ஆனா இது தொவ்சன்
இது எயிட்டியா இல்ல அ
இல்ல நம்ப எப்போமே கால்ஸ் பேசுனா எனக்கு வந்துருக்கு அவுங்களுக்கு வந்துருக்கு
ஒனக்கு ஒன் ஜீரோ ஜீரோ வந்திருக்கா
ஆம்மா ஆனா நா சிக்ஸ்டீன் கால்ஸ் தா பண்ணே அவுனுக்கு எனக்கு எவ்ளோ வெக்கனு வித்தியாசொ அவனுக்கு
எனக்கு நீ ஒரு ஒரு அக்கௌண்ட்ல டூ ஹண்ட்ரட் பா இதுதா இருக்குன் சொன்ன
எந்த அக்கெளண்ட்டு
தெரியலயே நீ டூ ஹண்ட்ரட் தா சொன்ன மாரி இருந்ச்சி அதனால தா நா கேக்குறே
ஏய் என் இன்னோன் என் அது எங்க அப்பா அக்கெளவுண்ட்ல இருந்து நா பண்ணது இன்னு குறிகிட்டு ஆவ்லல காசு ன் சொல்ட்டு சொன்னே ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்ல ஃபோர் ஹண்ட்ரட்ல
அப்ப ஒன்னோட்
ஆ எ என்னோட இதுவுல வந்து ஆ தெரியில லாக்இன் பண்ண முட்ல
ஆ
இதுவு ஏ இவா இருக்காளா அதலதா வந்திருக்குன் சொன்னே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட
அப்டியா எ கிட்ட காதுல வெறும் டூ மட்டும் தான் விழ்ந்துச்சி
ஓ தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்திருக்கு அவனுக்கு தௌசண்ட் த்ரீ ஆ இப்பதா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ அமௌண்டே பாக்கறோ
அப்ப உங்க அண்ணண்துல
எ அண்ணதுல ஒன்னுல தௌசன் த்ரீ ஹண்ட்ரட் வந்துருக்கு அவ்வளோதா
அவ்ளோதா ஓ சேர் சேரி
பரவால்ல நல்ல வேள நம்ம தாக்கு புச்சி பேசுறதுனாலதா இவ்ளோ வந்துக்குது இதே பத்து கால்ஸூ பன்னெண்டு கால்ஸ் புச்சிருந்தோம் வச் சுக்கோங்களே எப்டி போறோ சவண் ஹண்ரடோ
தூங்காம இந்ததுக்கு பலன்
ம்
ம் ச்சி இந்த ஒரு கால் முடிஞ்சோன்னே எனக்கு கொஞ்சொ பிரேக் மட்டு வேணு எனக்கு கால் வந்துன்னு இருக்கு
சேரி ஓகே ஓகே தாராளாம எத்துக்கோங்க பிரேக்க
ஓகே ம் சாப்ட்டச்சா என்ன சாப்ட்ட
நாந்தா சாப்படவே இல்லனு சொன்னனே
சாப்புடவில்லையா யா
தெரில எனக்கு பசிக்கவே இல்ல நா ஜூஸ் குடிச்சே வெயில்ல போயிட்டு வந்துட்டு
ஆ
எனக் பசிக்கவே இல்ல சரி நா அமிதியா பத்துன்னு இருக்கே அலச்சலாந்துது அவருக்கு வந்து கெடைக்கல பி எஃப் அது கொஞ்சோ ப்ராப்ளமா இருக்கு ஆஃபீஸ்ல அத ஆல்ரெடி க்ளோஸ் பண் ட்டோ அவர் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ரெகு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட வேல செஞ்சிந்தார்னு நெனைக்குற
ம் ம்
இன்னொரு ஆஃபீஸ்ல வந்து ஒன் டே தா வேல செஞ்சிருக்காரு அந்த ஒன் டே சம்பளம் போட்டு அவருக்கு வந்து பி எஃப்பு போட்டுருக்காங்க ஓபன் பண்ட்டுக்றாங்க அக்கௌண்ட் சோ அது வந்து இப்ப வரைக்கு ஆ ட்ரான்ஸ்வர் பண்ணிருக்கலா அந்த அமௌண்ட அத விட்டு நெட் சென்டர்ல வந்து டீலிங் பண்ட்டுக்குறாங்க
ஓ லிங்க் பண்ணிட்டுருக்காங்க
ஆ லிங்க் பண்ணிட்டு இருக்கதுனால இப்ப என்ன ஆவுதுன்னா அந்த லிங்க் வந்து இன்னு ப்ராசஸ்ல ஆ ப்ராசஸ்ல இருக்கு பெண்டிங்ல இருக்கு அது அப்ரூவல் ஆயிச்சுன்னா எடுத் துர்லா ஃபுல் அவர் வந்து பி எஃப் பே க்ளோஸ் பண்ண போறாரு எடுத்துர்லா ஃபுல் அமௌண்ட்ட ஆனா அது வந்து புராசஸ்ல இருக்கு வேற ஒன் மந்த் கிட்ட வந்து அந்த பி எஃப் இதுவு கொஞ்சொ ப்ராப்ளம்ல இருக்கு ச சர்வர் ஆனால எதுவுமே பண்ண முட்ல டூ வீக்ஸ்க்கப்றோ வர சொல்றாங்க இப்ப திரும்மா
ம் செரி செரி ந்த இவ்னுக்கு வேற ஃபோனா வந்துன்னே இருக்கே வேற தெர்ல
ஆ இப்போதா மெசேஜ்
ம் மூணு மூணு ஃபோனு வந்துச்சு எனக்கு இப்போ
ம்
ம் என்னன் தெர்ல ஃபோனா வருது
புரிது
ம்
கொஞ்சோ முன்னாடியே வந்தா கூட நம்ப பண்ணிருக்க மாட்டோ
உ
உ
நா வேற உ உணர்ச்சி வசப்பட்டு அது வந்தது பாத்துட்டு ஒன்னே ஃபோன் அச்ட்டே நானு
ஆ
ம் அதனால இப்ப எனக்கு லைன்னா வந்துன்னுருக்கு என்ன என்னன்ட்டு என்னத்துக்கு ஃபோன் பண்ணன் தெரியாதுல்ல அதனால மூணு கால் நானு மூணு கால் கிட்ட பண்ட்டே நானு முன்னால எதோ எமர்ஜென்சி விளயாடிட்டு பொண்ணு வந்துன்னே இர்க்கு
அதா சனிக்கெழம போயிட்டு ஷர்ட் எடுக்க வேண்டிதா பையப்புல்ல
டூ ரெடி ஆய்ச்சு சந்தோஷமா இருக்கு என்க்கு
நீ டூ ரெடி பண்ணு எத வேணா ரெடி பண்ணு ஆக மொத்தத்ல எனக்கு லிப் லைனர் மட்டும் வாயின் வந்துரு பிரவுன் கலர்ல
செர் செர் ஏ அது நா எனக்கு ஏய் இரு அது எனக் இது என்னது ஸ்டேஷன் அது என்ன ஸ்டேஷனரின்ற பாரு அந்த ஐட்டம்ஸ் வாங்க போறப்பதா நா வாயின் வருவ நா அதுக்கு போலன்னா வாங்க மாட்ட
ஆ
நா அதுக்கு போன தா வாங்குவ நான் தா சொல்
சேரி அது போ நீ போவோ போவாம இருக் காத
கொட்டு பதினொன்னு இன்டர்வியூ போயிட்டு அ டவுட்டு செரி அதா நா சொல்றனே மே பி
மே பி அப்றமா கூட போலாம்ல
ஆ அப்றமா போனா வாயின் வருவ லிப் லைனர்
ம்
அது எங்க உனக்கு ஃபேன்சி ஸ்டோர்ல கெடைக்காதா
கடைக்கும் எனக்கு வந்து இப்போ நா இப்ப ஆன்லைன்ல கூட ஆட்ரு போட்ருவ எனக்கு இன்னா தெரியுமா ஒரு சாட் டிஸ்ஃபை நேர்ல வாங்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது
அய்யய்யோ இது இன்னாடா இது
நீ இல்ல நா நீனா நா நீ இன்னா பண்ணுவ ப்ரவுன் கலர் ஷேடு ஸ்வாட்ச் பண்ணி பா கைல சும்மா ஒரு கிருக்கி ஆச்சு பாப்பல்ல லிப் லைனர எப்டி இருக்கு டார்கா இருக்கான் சொல்ட்டு இப்போ நா ஆன்லைன்ல போர்றோ அது வந்ததுக்கு அப்றமா தா எனக்கு டார்க்கா இருக்கா லைட்டா இருக்கான்னு எனக்கே தெரியும் புரிதா அன்னால் தா நா அன்னல் தா நா வாங்கற்துக்கு யோசிப்ப எப்டி வரும்னே தெரியாது வேண்ணா நா ஆன்லைன்ல தா ஆட்ரு போன்னோ எடுத்து வச்சுக்கிற ஆன்லைன்ல ஆட்ரு போட்டற்துக்கு
ம்
அது வந்து பிளஷாவும் யூஸ் பண்ணிக்லா லிப்ஸ்டிக்காவு யூஸ் பண்ணிக்லா அய்லைனராவும் யூஸ் பண்ணிக்லா சி அய்லைனர் சொல்ற பாரு ஐ ஷேடோவா அதுதா பாத்திருக்க அதுக்கு வந்து லிப்
என் கண்ணு வேற ஆ ஃபோன்ன ஆன் பண்ணி ஆன் பண்ணி செகண்ட்ஸ் எவ்ளோ போய்ச்சு எவ்ளோ போய்ச்சுன் பாத்
அவ்ள் தா முடிய போது முஞ்சீச்சி
ம் போ இருக்கு எனக்கு ஒரு
ம்
உன் அண்ண ஒரே குஷில இருப்பாரு போல
என் அண்ணனா அவன் கெடக்கறா எப்டினாலும் கூடியே கூட்டிட் போய்டுவ அவ்ள் தான பாரு இப்ப பாரு உக்காரத்த பாரு வந்து கிரெடிட் ஆன ஒன்னே கரிய போது பாரு இப்போ எந்த்து அ சத்தியமோஸ் சொல்ற மொய் வச்சுன் தெரியுமானா என் அமாங்களா தெரியாது நல்ல வேல எ அம் அம்மா எல்லாம வச்சுக்கோ எங்கப்பாட்ட கைமாகிட்ருப்பனா
எங்க அம்மா கடைசி நேத்துல ஆமா கடைசியில எங்க அம்மா தானா காசு குடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது தெரியாது ஏன்னா எங்கம்மா குடுத்து செட்டில் பண்ட்டாங்க அவருக்கு ந கு நா குடுத்த மாரி அவங்க குடுத்துட்டாங்க
பத்திட்டு ஜூடியோ கூட்டு போப்பண்றியே அதுக்கு
ம் தெரில பாக்கலா என்ன பண்ணலா ஒன்னில்ல ஆன்லைன்ல ஆ ஏ இரு இடு ஒன்னி பாய்
இரு இரு நா பாத் த்துட்டே நா உள்ள லாக் எடுத்துட்டு உள்ள போயிட்டு அத ப்ரஸ் பண்ணி எண்டு கால் கு